ஹலோ
ஹலோ என்ன பண்ட்றிங்க அ கேக்குது என்ன பண்றீங்க
நா சும்மாதா இருக்கே நீங்க என்ன பன்றீங்க
இந்தா இருக்கோ தீபாவளி வேல ஓடிக்கிட்டு இருக்கு
ம் அதுக்குள்ளயு தீவாளி வேல ஆரம்பிச்சிட்டீங்ளா
ஆமா இந்த பர்ச்சேஸ் போறதுக்கு முன்னாடி கொஞ்ச கொஞ்ச இந்த ஸ்வீட் எல்லா பண்ணி வச்சிக்குவோ ஆ
ம் சேரி சேரி என்ன ஸ்வீட் செய்றீங்க இந்த வாட்டி
இப்போ முறுக்கு அதிர்சோ ரவா லட்டு
ம்
இதெல்லா பண்ணி கொஞ்சோ வீட்டுக்கு வச்சிட்டு கொஞ்சோ இந்த குடுக்குற ஆளுகளுக்கெல்லா குடுத்துக்குவோ வேணுங்கிற ஆளுகளுக்கெல்லா ஆ அப்டின்னு சொல்லிட்டு கொஞ்சோ செஞ்சா முறுக்குக்குதா மாவு ரெடி பண்ணிகிற்றுருக்கே ரவா லட்டெல்லா ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கி முன்னாடி செஞ்சாதான நல்லா இருக்கு
ஆமா அதே
முறுக்கு மாவு மட்டு ரெடி பண்ணுவோ அப்புற மிஷின்ல கூட்டமா இருக்கு
ம் இன்நேரத்துக்கு போய் மிஷின்ல அரைக்க
என்னம்மா
இந்த நேரதுக்கு போயிட்டு அரைக்க குடுப்பீங்ளா
ஆமா ஆமா இப்ப இந்த அந்த வெயிலு நல்லா அடிக்குது இல்ல கொஞ்சோ கழுவி காய போட்டுக்கலா பச்சரிசிலா
ஆ சேரி சேரி
காய போட் டதுக்கு அப்புறமா அந்த வறுத்து கொண்டு போக மிஷின்கு சரியா இருக்கு முறுக்கு மாவு
ம்
நல்லா வெயில் அடிக்குதுல யூஸ் பண்ணிக்கலா
சேரி சேரி நாங்கல்லா எதுவு பாறே எதுவுமே பண்ணல நாங்கலா கடேலருந்து வாங்கி
கடையில ஆர்டரு குடுத்துருக்கீங்களா சேரி சேரி நானு நா ஆர்டருக்கு ஆர்டரு கொஞ்சோ குடுத்து வச்சிருக்கே நானு பண்டு போட்டு வச்சிருக்கே சிருக சிருக சேத்து மாச மாச கொஞ்சோ கட்டி மாசத்துக்கு இம்புட்டுன்னு சொல்லிட்டு கட்டி வச்சிருக்கே நானு தீபாவளி அப்ப அவுங்க அந்த கிஃப்ட் கிப்ட் பாக்ஸ் மாரி குடுப்பாங்க போட்டு அவங்களே நம்ம எந்த மாரி கேட் றோம் அப்டி அப்டின்னு வேணுங்கரத பிரெண்ட்ஸ் சர்க் ஒங்களுக்கெல்லா கொடுத்துருலா அப்டின்னுட்டு இருக்கே கொஞ்சோ நம்ம வீட்டுக்கு மட்டு தேவையானதளவு செஞ்சு க்கலா ப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கெல்லா அ இந்த மாரி குடுத்துக்கலா அப்டின்னுட்டு இந்த பிளேவே கேக்குறாங்கல்ல எல்லாத்துக்குமா நம்ம செஞ்சு செஞ்சு குடுக்க முடியு கை கால் வழி வந்துருது ஓட முடிய மாட்டேங்கிது ரொம்ப முன்ன மாதிரி
ம் வயசாகுதுல
ஓ சரி இந்த பிள்ளைகள் சொல்றதுகளுக்கு மட்டும் இந்தா அவரும் கேட்டாரு கொஞ்சம் பேருக்கு அதெல்லாம் அந்த இது பண்டல குடுத்துக்கறோம் ஸ்வீட் பண்ட போட்டு மத்த வீட்டளவுக்கு மட்டு நம்மளவுக்கு மட்டு நம்ம செஞ்சிக்குவோ கொஞ்சோ குலோப் ஜாமுன் அ எல்லாம் வந்து செஞ்சுக்குவோம் ஒரு மூணு நாளைக்கு மிந்தி செஞ்சு வச்சுக்கலாம் காத்து போயிர்ச்சுன்னா அப்பறோ நம் நமத்து போயிடும் அங்கிட்டு ஒரு நாலு நாளோ ஒரு ஒரு வாரமோ போகும் சீக்கிர முடியிறதெல்லா கொஞ் வந்து முச்சு அப்ப நருக்குன்னு முடிச்சுக்கலாம்
இயை
அப்டின்னுட்டு இருக்கு
சேர் சேரி அப்புற என்ன சமச்சிங்க
நீக்கி என்னன்னந்த வேலல்லா ஓடுதுல்ல அதனால கொஞ்ச ரச வச்சுக்கிட்டே ரச வச்சு ஒரு ஆளுக்கு ஒரு முட்டய போட்டு முடிச்சுக்கலா வேல இருக்குல்ல அதனால இந்த அந்த மாதிரி பண்ணிக்கிட்ட
சேர் சேர்
நீங் என்ன சமச்சீங்க
இங்க சாம்பார் சாம்பார் வச்சு கேரட் பொரியல்
சேர் சேர் செரி ரி பிள்ளைக்ளுக்கெல்லா துணி வாங்க போய் கிளம்பியாச்சா
இன்னா இன்னு கொஞ்ச நாள் போட்டு வாங்கணும் பொதுவா
சேர் சேரி அதா கிட்ட வந்துகிட்ருக்குல அப்றனா கூட்டமால்லா இருக்கு
ஊட்டமா இருக்கு கலெக்ஷன்ஸ் இப்போ இருக்குமானு தெரியல
வெள்ளன்ன போனா தான நம்ம டக்கு போக்குன்னு முடிக்க முடியு அப்ற கூட்ட நெரிச சொல்ல பாத்து வாங்குறது செரமமா இருக்கு எதாவ்து பர்ஸ் சருசா வந்து மிஸ் பண்ணிருவோ அதனால கொஞ்ச கூட்டத்துக்கு முந்தியே போய் எடுத்துக்கோங்க
எங்க இந்த வெயில போயிட்டு வருனும்ல
சாயங்காலம் நேரம் போங்க நாலு மணி வெயிய் தாழ சாப்டிட்டு முடிச்சுட்டு மூணு மணிக்கு போல கிளம்புனோம்னா மெதுவாதா உள்ளோ கடன் உள்ள நுழஞ்சிட்டோனா ஏ சி தானே
இருந்தாலு வெயில் அடிக்குது சேரி பாப்போம் போவோ இந்த சனிக்கிழம ஞாயித்திக்கிழம
ம் சனி ஞாயர்ல போயி கொஞ்சோ கொஞ்சமா முடிச்சா நா தானே உண்டு
நீங்களும் வரீங்களா
ஆ நான் இந்த இந்த வேல பாத்து பாத்துக்கிட்டு இருக்கேன்ல சொல்லுங்க இந்த ஞாயித்துக்கெழம வேனுன்னா பாப்போ
சேரி சேரி சேரி சொல்றேன் நான்
ஸ்கூல் இருக்குல்ல ஸ்கூல் போயிட்டு வரட்டும் பிள்ளைக
ம் சேரி சேரி
என்னா இந்த வேலைய பாக்கா முடியலன்ன இத இழுக்க அத இழுக்க இருந்தாலா நம்மளுக்கு ஓடாது பிள்ளைகள கண்காணிக்கிற மாரி மாதி ஆயிடுது
ம் சேரி சேரி
இல்ல ஸ்கூல் டைம்ல இந்த வேலைய முடிச்சி வெச்சுக்கிட்டோனா நம்மளுக்கு இந்த கொஞ்சோ கே மோ காஞ்சிருச்சினா போய் எடுத்துட்டு வருங்க மேல இருந்து
ம் சேரி சேரி பாப்
என்னது
பீஸ் ஃபுல்லா
ஹலோ
ஆ இந்த வெயில்
வெயிலுக்கு தண்ணி குடிக்காதா செய்யிறோ தண்ணி குடிக்காமயா இருக்கோ குடிக்கிறே குடிக்கிறே அதெல்லா குடிக்கிறே நல்லா தண்ணி எல்லா குடிக்கிறேன் தண்ணிதா செரியா வரமாட்டேங்குது அழுக்கா விட்றாங்க
ஆமா இந்த அழகர் ஆத்துல இறங்குனதுல இருந்து தண்ணி களங்களாதா வருது ரெண்டு மாசமா எங்க வீட்டு சைடும் அப்படிதா வருது
இப்ப கொஞ்சோ பரவால்ல கொஞ்சோ கம்மியாயிருக்கு நா கொஞ்சோ பில்டர் எல்லா போட்டுதா புடிக்கிறே இல்லனா ஆர்வோ வாட்டர வாங்கி வெச்சுக்கலான்னு ட்டு அதுலயு இதுலயுமா ஓடிக்கிட்டுட்ருக்கு
ம் எங்க ஏரியா சைட்டேல்லா இந்த தண்ணி வருது லாரி வருது ஒரு த ஒரு குடோ பத்து ரூபா
பரவால்லையே நல்லா இருக்கா
ஆ நல்லாதா இருக்கு நாங்க வாங்கறதில்ல
கூட்டமா இருக்கா
கூட்டோ இல்ல அது வாங்கி குடிக்கிறதுக்கு இந்த தண்ணியே பில்டர் பண்ணி சுடு தண்ணி வச்சு குடிச்சுக்கலான்னு நாங்க வாங்குறதுல்ல
செர் செர் நாங்க தா வாங்கிக்கிறோ வாங்கிக்கிறோ இல்லாட்டினா போயி மக மகேன் போய் அவுங்க பெரியம்மா வீட்டுல போய் தண்ணி புடிச்சிட்டு வந்துட்றான்
ம்
அவுங்க வீட்டுல ஆர் ஓ வாட்டர் இருக்கு அதயு வாங்கி கிறோ இங்கேயு நாங்க கேட்டு இது பண்ணிக்கிறோ தெருவுக்கு வந்தானாலு அதுலயு வாங்கி வெச்சுக்கிறோ தண்ணி காசு போட் டு வாங்குற மாரி ஆயிடுச்சு
ஆமா லாமே
ம் எங்கேயோ போகுது காலோல்லா தண்ணி எல்லா நல்லா விடுறாங்க க்கிறாங்க ஆனா என்ன இந்த மாரி கலங்கலா வர்றனால சங்கட்டமா இருக்கு கஷ்டமாருக்கு சேரி அது ஓடிடு
தண்ணி குடிக்காம இருந்தாலு மூஞ்சி எல்லா ஒரு மாதி ஆயிடுது பிம்பிள்ஸ்லா வரு
ஆமாமா இந்தந்த எண்ணெயில உக்காறது வைக் கிறது இந்த ஸ்வீட் எல்லா சாப்புட வைக்க மூஞ்சி ரெப்ரெஷ்மெண்டே இல்லாம ருக்கு டல்லா ஆயிடுது எல்லா வேலையெல்லா பாத்தீட்டு முடிஞ்சு பண்டிகை நேரம் பாத்தானா ஏ உனக்கு மூஞ்சியே சரியில்ல கரு த்து போயிருக்க என்னன்டோ இருக்க இப்புடின்னு கமெண்ட்ஸ் வந்துருது நம்ம பாக்குற வேல நம்மளுக் க்குதா தெரியு ஏ எதாவது ஃபேஸ் டிப்ஸ் சொல்லுப்பா
பால் பால் காய் க்காத பால் எடுத்து கொஞ்சோண்டு இந்த காட்டன் எடுத்து மூஞ்சில வச் சு அ முக்கி முக்கி கொஞ்சோ கொஞ்சமா மூச்சில வைங்க அது ஒரு ப ஒரு பத்து நிமிஷொ பதினஞ்சு நிமிஷொ வச்சுட்டு கழுவிட்டீங்கன்னா அழுக்கெல்லா வந் துரு அதுக்கப்பறொ கொஞ்சோண்டு ரவ ஒ ஆமா ட்ரை ஆயிட்டு கழுவிடுங்க.
ம் செரி
க்கல்லா எடுத்துரு அதுக்கப்பறொ ஆ ரவ பாலு சக்கர இந்த மூணுமே போட்டு கொஞ்சொ கலக்கி திரும்ப மூஞ்சியில போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷொ இருவது நிமிஷொ உக்காந்துரு ஒரு மாரி பிசு பிசுனு ஆயிடு காஞ்சு அதுக்கப்பறொ அதையு கழுவிட்டு கடல மாவு இருக்குல்ல கடல மாவு இல்லன்னா அரிசி மாவு இது ரெண்டுல எதாவ்து மான் பா இது ரெண்டுல எதாவ்து மாவுல பால் சேர்த்து மூஞ்சில தடவிடுங்க
ம் ம்
ஆ தடவிட்டீங்கன்னா அதுவு காஞ்ச அப்பறொ மூஞ்சி கழுவியர்ல்லா ஆ நல்லா இருக்கு அது அப்படி இல்லன்னா இது எ எதுவுமே வேணா முட்ட இருக்குல்ல முட்டையோட வெள்ள கரு மட்டு எடுத்து
ம்
டிஷு பேப்பர் சொல்லுவாங்கல அத வெட்டி முட்டைய அந்த ம் வெள்ள கருவ நல்லா அடிச்சு மொத அ பேஸ்ட் ஆமாம் மாஸ்க் மாரி அந்த வெள்ள கருவ மூஞ்சில தடவிட்டு டிஷ்யூ பேப்பர் எடுத்து மூஞ்சில ஒட்டிடுங்க. அதுக்கு மேல இன்னொரு லேயர் போடுங்க
ம்
ட்டய அது காஞ்சா ப்பறொ அப்படியே நீங்க எடுத்தீங்கன்னா உங்க மூஞ்சில இருக்க அந்த குட்டி குட்டி குட்டி முடி அழுக்கு எல்லாமே அது கூட சேந் இந்த பிளாக் ஹெட்ஸ் வீட் ஹெட்ஸ் இதா சேர்ந்து எல்லாமே சேர்ந்து ஆ எல்லாமே சேர் வந்துடு
ஏஜ் சேரி சேரி சேரி சேரி சேரி ஃபெஸ்ட்டா இருக்கேப்பா செஞ்சு பாத்தானாதா தெரியு நீங்க செஞ்சு பாத்திருக்கீங்ளா?
ஆ நா வாரத்துக்கு ரெண்டுண வாட்டி போட்டுருவே முட்ட மட்டுந்தா போடுவேன் இந்த மா பால் போட மாட்டே இந்த முட்ட போட் டாலே போது வாரத்துக்கு ரெண்டு நாள் எங்கேயாச்சு ஃபங்க்ஷன் போறோ அப்டின்னா நல்லா பிரைட்டா இருக்கு ஃபேஸு
செரி செரி
ம் வாரத்துக்கு ஒர் ரெண்டு நாள் போடுங்க
ம் சேரி சேரி சேரி வேற
ஆ வேற அதுக்கப்றோ காலயில எந்திரிச்சி இந்த சோம்பு தண்ணி சீரகோ தண்ணி இதெல்லா குடிக்கலா காலையில எந்திருச்சி பீட்ரூட்
செ ஜானு ஆ ஆ ஆ டீஹைட்ரேட் ஆகாம இருக்குமோ அலோ இந்த ஏ பி சி ன்னெல்லா சொல்றாங்களே அதெல்லா பண்ணி இது பண்ணிக்கலாமா ஏ பி சி போட்ற சொல்றாங்க ஏ பி பிசி ட்ரிங்க்குங்றாங்க
குடிச்க்லா ஆ குடிக்கலா குடிக்கலா
குடிக்கலா என்ன அது பேஸ் நல்லா பிரைட்டா காமிக்குமா
ஆமா ஆமா காட்டு
செரி செரி அதா பண்ணிதா பாக்கனு செரி வேலை இருக்கு
செரி என்க்கு வேலருக்கு ஆ செரி செரி பாய் பாய் வச்சறே
ஆ பாத்துக்கோ ஒடம்ப பாத்துக்கோ பத்தரமாரு
செரிங்களா